ஹலோ ஆ
ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் இன்னைக்கு எத பத்தி பே ஆ ச நீங்க
ம் நா இனிமே தா சாப்பிடணு
சரி ஓகே ம் ஆ ஃபுட் பத்தியே பேசலாமா
ஆ ஓகே
ஓகே உங்களுக்கு பிடிச்ச உணவ பத்தி நீங்க சொல்லுங்க
புடிச்ச உனவு எனக்கு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி புடிக்கும்
ஓகே ம்
உங்களுக்கு
எனக்கு எனக்கும் நான்வெஜ் புடிக்கும் பட் இருந்தாலு இந்த சாம்பார் அதுக்கப்றோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மா திரி விஷயங்களும் பிடிக் கும் ரொம்ப புடிச்சது அப்டின்னு சொல்ல போனா சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்டின்னு சொல்லலாம் ஆ அ ஓரளவுக்கு குக் பண்ணுவேன் அப்டி நெனைக்கிறனால வீட்ல பண்ணாலும் எல்லா நல்லா இருக்குனு சொல்லட்டு சாப்டுவாங்க நான் வெஜ் ஃபிஷ்யும் சேரி பட் ரொம்ப கஷ்ட் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டன் இந்த ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரிலாம் சிம்பிளா பண்ணாலும் நல்லா இருக் இருக்கிற மாரி பண்ணுவன் நீங்க குக் பண்ணுவீங்களா
ம் பண்றேன்
ஓகே ஓகே ம் வேற என்ன புடிக்கும் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி
எனக்கு ஸ்வீட்னா கேசரி ரொம்ப புடிக்கும்ங்க
ஓகே ம்
அப்றொ பால்கோவா புடிக்கு பால் கோவா நானே பண்ணா ரொம்ப புடிக்கு
ஓகே ம் ம்
அதுக்கப்றொ நானா
ம்
நா நெறையா டிஷ் பண்ணுவே நேத்தி கூடொ மேங்கோ ஜாம் பண்ணி மேங்கோ டெசெர்ட் பண்ணிட்ருந்தே
ஓ சூப்பர் ம் இப்போ அந்த இது இருக்கற்துனாலயா சீசன் இருக்கற்துனாலயா
ம் நெறைய இருந்துச்சு சோ அதனால
ஓகே எப்டி பண்ணுவீங்க மேங்கோ ஜாம்
ம் மேங்கோ நல்லா பீல் பண்ணிட்டு அத வந்து பீஸ் பீஸா போட்டுட்டு எந்த மேங் எதுவா இருந்தாலு சரி வீ ட்ல எந்த மேங்கோ இருக்கோ அது அப்படி இல்ல இங்க கொஞ்சொ லைட்டா கொஞ்சொ புளிப் ப்பு இருந்தா ஓகே பட் ரொம்ப புளிப்பார்க்கக் கூடாது
ஓகே ம்
அது வந்துட்டு நல்லா பாயில் பண்ணின்ணு ஒரு பாத்தரத்துல வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டே இருந்தோன்னா அது வந்துட்டு நல்லா இருகி வரு
மிக்சீல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டா பாயில் பண்ணுமா
இல்ல அது நம்ம விருப்போந்தா ஒன்னு பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்சில போட்டு அடிக்கனனு அடிக்கலா இல்ல மிக்சில போட்டு அடிச்சிட்டு திருப்பி இது பண்ற மாரி இருந்தாலு பண்ணிக்கலா
ஓகே ம்
அதுக்கப்புறொ ஷுகர் வந்துட்டு அது நல்லா ஒரு மாரி டார்க் எல்லோவா மாறு அந்த பீரியட்ல வந்துட் ட்டு ஆ சீனி இருக்குல்ல
ம்
ஆ சக்கர அது வந்துட்டு நமக்கு எவ்ளோ தேவையோ அது அவ்ளோ போட்டுக்கணு பாதாம் வந்துட்டு ஊற வச்சு வச்சுக்கணு அத சாப் பண்ணணுன்னா சாப் பண்லா இல்ல மிக்ஸில ஒரு ஒரு லைட்டா ஒரு பல்ஸ் அது கொஞ்சொர்ந்தா உதிரி உதிரியா இருக்கணு ம் பாதாம் முந்தி ரி எது வேணா போத் போட்டுக்கலா
சாப் பண்ணிக்ணு ஓகே ஆ தோலோடையா
ஆ தோலோட போடுக்களா அந்த பிஃளேவர் நல்லா இருக்கு அதுக்கப்புறொ அது நல்லா கொஞ்சொ ஆற்னதுக்கு அப்புறொ இந்த முந்திரி பாதாம் ரெண்டையு அதுக்குள்ள போட்டு வச்சுக்கலா போட்டு பிரிஜ்ஜில வச்சிறனு உங்களுக்கு ஏதாவது எஸ் டன் சூப்ப பிடிக்கும் அப்டின்னா பிளேவர் எசன்ஸ் வெண்ணிலா இல்ல மேங்கோ அந்த மாரி நீங்க சேத்துக்கலாம்
ம்
அதுக்கப்புறம் பால வந்துட்டு கொஞ்சம் பால்கோவ மாதிரி கொஞ்சம் திக்கா காய்ச்சிக்கனும் காச்சாத சில நல்லா ஒரு ஃபல்ஸ் விட்டு எடுத்து கொஞ்சம் கிரீமியா ஆகும் அதுக்கப்புறம் அத அந்த மேங்கோ வச்சிருக்கோம் இல்ல
க ஊத்தி அப்புறம் மிக்சியில ஓட்டணுமா
தெல்ல நீங்க தனியா பால மட்டும் போட்டாக்கூட ஒரு ஜூசர் ஜார் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அரைச்சிங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்ல நார்மல் ஜார் வச்சிரு கிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அரைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிரீமியா இருக்கும் பால் பால வந்துட்டு எப்டி சொல்ல சுண்ட காய்ச்சினு சொல்லுவாங்க இல்ல காய்ச்சிட்டே இருந்தோனா இருகும் இல்ல அந்த மாரி இருக்கனு கொஞ்ச கிரீமியா இருக்கணும்
டு கிரீம் மாரி பண்ணணுமா
ம் கிரீம் மாதிரி பண்ணணும் பீட்டர் வச்சிருந்தீங்கன்னா பீட் பண்ணலாம்
ஓகே ஆ
தி பீட் பண்ணணும் பீட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரெஷ்க்கிரிம் கூட கொஞ்சோ ஆட் பண்ணிக்கிட் டனா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும்
ஓகே ம்
நீங்க டெசர்டா சாப்ட விரும்புவீங்க அப்டின்னா நீங்க சும்மா பால் மட்டும் ஊத்தனா போதும்
ம் இல்லன்னா வந்து ட்டு நீங்க தனியா அந்த மேங்கோவும் மட்டும் அரைச்சிங் நேரா வந்து ஜாமா யூஸ் பண்ணிக்கலாமா
மேங்கோ மில்க் ஷேக் அந்த மாதிரி இருக்கும்
ஓகே ம் பட் பால் ஊத்தனா வந்து கெட்டு போய்டும் இல்ல நம்ம சீக்கிரமா காலி பண்ணிடுணும்
அப்படிலான் இல்லைங்க நீங்க ஃபிரிசர்ல வச்சீங்கன்னா எவ்ளோ நாள் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது
ஓ ஓகே ம்
ஸ்பூன் இருக்கு இல்ல ஒரு டைம் யூஸ் பண்ண ஸ் பூனா வந்துட்டு இன்னொரு டைம் யூஸ் பண்ண கூடாது
ஓகே ஓகே ஆ
வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணணு அந்த மாரி நீங்க பண்ணீங்க அப்டின்னா கண்டிப்பா கெட்டு போகாது நல்ல டிஃபன்ல ஊத்தி பிரஃரிட்ஜுக்குள்ள வச்சுரணு அந்த மாரி பண்ணா வச்சிக்கோ கெட்டு போகாது
ஓகே ஓகே ம் ஓ கண்டிப்பா ம் சேரி ஓகே
பண்ணுவீங்களா
டெசர்ட் இல்ல நா பேக்கிங் பண்ணுவே ஃப்ரௌணி பண்ணுவே அதுக்கப்றொ இப்ப ரீசன்டா அ ஹோல் வீட்டு கேரட் கேக் பண்ணே அது ரொம்ப நல்லா வந்துச்சு
ம் ரெசிபி வேண்ணா சொல்றீங்களா
கண்டிப்பா ஆம் அது என்னென்னா பஃஸ்ட்டு இந்தட் ட்ரை இன்கிரீடியன்ஸ்லா எடுத்து வச்ச்சுக்கனு ஒரு ஒன் கப் வந்து ஓ ஹோல் வீட் ஆட்டா இருக்கு இல்லயா அத வந்துட்டு ஒன் கப் எடுத்து வச்சக்கணு அதுக்கப்றொ இதுலயே வந்துட்டு ஒன் ஒன் ம் டீஸ்பூன் ஆஃப்பு பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கணு போட்டுட்டு அதுக்கு அதுலயே வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு பின்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்ணு இதுதா வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் அத வந்து தனியா எடுத்து வச்சுக்கணு அதுக்கப்றொ கேரட் வந்துட்டு ஒரு ரெண்டு கேரட்டு மீடியம் சைஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணு சின்ன சின்னதா வருல்ல அந்த மாரி கிரேட் பண்ணி வச்சுிட்டு அதுலயே கொஞ்சொ இந்த மாவப் போட்டு நல்லா கொஞ்சோ பெசன்ஜி தனியா வச்சிட்ணு அதுக்கப்புறம் அ டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சிண்ணு அதுக்கப்புறமா இப் ப்போ வந்து ஆ வெட் இன்கிரீடியன்ஸ் பண்ண போறோ ஒரு பவுல் பெரி பெரிய பவுல் எடு த்துக்கிட்டு ஆ ம் ஹாஃப் கப் ஆஃப் ஆயில் எடுத்துக்கணு ஆயில் வேண்டான்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி பட் ட்டரு எடுத்துக்கலா ஆயில வந்துட்டு ஊத்திட்டு அதுக்கப்புறொ ரெண்டு முட் ட்டபோட்னு ரெண்டு எக் வித் போட் ட்டுட்டு அதுக்கப்புறொ கொஞ்சோ எண் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணனு பீட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்லா க்ரீமி கன்சிஸ்டெண் ன்சி வந்துரு அது வந்ததுக்கப்றமா வந்துட்டு ஆம் ஆ அதுக்கப்றமா வந்துட்டு இந்த டிரை இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கோல்ல அத வந்து அந்த ஜல்லடைல இது பண்ணி அப்படியே அதுல கொஞ்சோ கொஞ்சமா போட்டுக்கிட்டே ஒரு ஆ ஒரு க கரண்டி வச்சு இப்டி அப்டியே ஃபோல்ட் பண்ணி விட்ணு போஃல்ட் பண்ணி விட விட அதுல வந்துட்டு அத ப்டே மிக்ஸ் ஆயிட்டே வரு அப் அப்றொ வந்துட்டு கடைசியா வந்து நம்ம ஆ இந்த கேரட் வந்துட்டு அத டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோல்ல அதையு வந்துட் ட்டு மிக்ஸ் பண்ணணு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்றொ நட்ஸ் எல்லா நல்லா நீங்க சொன்ன மாதிரி நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கணு ஆ இதுல வந்துட்டு நீங்க பாதாமு அதுக்கப்றொ வால்நட்டு அதுக்கப்றொ கேஷுனட் இதெல்லா நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட் ட்டோனா நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட் அதுக்காக அதுக்கப்றொ இதெல்லாத்தையு நட்ஸ்ஸெல்லா போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு திக் பேட்டர் மாரி வரு உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கு கண்டிப்பா திக்காதா இருக்கு ஏன்னா ஆட்டா போட்றதுனால ரொம்பத் திக்கா இருக்கு அப்டின்னு பீஃல் பண்ணீங்கன்னா கொஞ்சூண்டு வ இது மில்க் ஊத்திக்கலா ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டீஸ் ஸ்பூன்ஸ் மட்டு மில்க் போட்டுட்டு அதுக்கு நல்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ் ஞ்சோ அப்டி அ கொஞ்சோ திக்னஸ் கொஞ்ச கம்மியே கொஞ்சோ கரெக்டா இருக்கு கசிஸ்டன்சி அதுக்கப்றமா வந்துட்டு அ ஓ டி ஜி வந் டென் மினிட்ஸ் ப்ரி அ
ப்ரீஹீட் பண்ணணுமா
சாரி பீஹீ் ப்ரீஹீட் பண்ணிட்டு டன் மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் செவன்டி ஃபைவ் டிகிரீஸ் ஸ்ல வந்து டுவென்டி ஃபை மினிட்ஸ் பேக் பண்ணலா டுவென்டி ஃபை மினிட்ஸ் பேக் பண்ணி நீங்க லாஸ்ட்டா வந்துட்டு அந்த குச்சி வச்சு அந்த பிக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஒட்டாம வரு அபடி வந்துச்னா வந்துட் ப்ரோ ரெடி ஆயிட்ச்னு அர்த்தோ நாள வேணுன்ணா கொஞ்சோ அ நட்ஸ் முன்னாடியே போட்டுக் லா அதுக்கப்றோ நீங்க எடுத்து வச்சீங்க கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு
ந கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்து
நீங்க இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தியும் கூட இப்ப யூஸ்ுவலா வந்துட்டு நம்ம மைதா வச்சுதானே பண்ணுவோ பேக்கிங்னா நார்மல் கேக்கு அதெல்லா இதுல வந்துட்டு நம்ம ஆட்டா சேர்க்கறதுனால அததுெல்லா நட்ஸ் நெறைய சேர்க்குறோ அதுக்கப்றோ ஆயில் தானே யூஸ் பண்றோ பட்டர்னா சில பேருக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் பிடிக்காது அதுக்கு பதில் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணி பண்றதுனால ஹெல்தியு கூட அது வந்துட்டு நல்லா இருக்கு
ஆயில் ஹெல்தியா
ஆயில் ஹெல்தினு சொல்ல வர்ல பட்டர் ஹெல்திதா பட்டரும் ஆட் பண்ணிக்கலா இப்ப ஹாஃப் ஹாஃப் நெறய பேர் பட்டர அவாய்ட் பண்ணிட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்கல்லையா அந்த
இல்ல நா எப்ப கேக் பண்ணாலு நா பட் டர் தா ரொம்ப ஜாஸ்தியா போடுவே அப்றோ ராகில தா நா அடிக்கடி ப்ரௌனி பண்ணுவே அது எனக்கு ரொம்ப பிடிக்கு என்
ம் ஓகே ஓகே நா ஹாஃப் பட்டர் ஹாஃப் ஆயில் மாரி போடுவே இல்ல இ யூஷ்லா பட்டர் கூட சில டைம் போடுவே பட் ஃபுல் பட்டர் போட்டா வந்துட்டு அந்த ஃபிளேவர் ரொம்ப ஒரு மாரி ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கு அதனால வந்துட்டு
இல்ல இல்ல அது எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப புடிக்கும் ஓ அதனால நாங்க அத பிரஃபர்
ஓகே ஓகே அம் நா யூஷ் லா ப்ரௌனி வந்துட்டு நமக்கு வர வழியில்ல ஆயில்லா போட முடியாது பட்டர் மட்டுந்தா யூஸ் பண்ணி ஆகணு அதுல வந்துடு பட்டர் போட்டு பண்ணு போது நல்லா இருக்கு டேஸ்ட்
நா எந்த கேக் பண்ணாலு பட்டர் தா போடுவே
அயின் ம்
லல்லா பட்டர் அடு பண்ணிடுவே
ஓகே நா கீ வந்து குக்கீஸ்கு போட்டா நல்லா இருக்கு டேஸ்ட் ட்டு
ம்
ம் அதுதா ப்ரௌனி நா ராகி ப்ரௌனி ட்ரை பண்ணது இல நார்மல் ப்ரௌனி தா ட்ரை பண்ணிருக்கே சாக்கோ ப்ரௌனி தா
ம் நா எல்லா ப்ரௌனியுமே அப்பப்போ எனக்கு எது புடிச்சிருக்கோ அதெல்லா பண்ணுவே ஆ நல்லா இருக்கு ராகி ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க மைதா ப்ரௌணியோட ராகி ப்ரௌணி இன்னும் டேஸ்டா இருக்கும்
ஓகே ஓகே ம் ட்ரை பண்லாம் ம் ஆமா ஆமா சரி சேம் மெ மெத்தட்லயே ராகி போட்டு பண்ணணுமா அந்த மைதாக்கு பதிலா
ஆ ஆமா கொஞ்சம் பீட் அது பேட்ச்சில வச்சி நீங்க பீட் பண்ணுவீங்கல்ல அதாவது மிக்ஸ் பண்ணுவீங்க இல்ல அப்போ வந்து ஒரே டேரக்ட் ஷனா நீங்க வந்துட்டு பண்ணீங்க கொஞ்சம் நார்மலா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு கொஞ்சோம் இதா அந்த நமக்கு பாத்தா தெரியும் இல்ல அப்டி இருக்கறப்போ அது பேக் பண்றப்போ இன்னும் நல்லா இருக்கும் நல்ல பொருமையா பேக் பண்றப்ப பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்
ஓ சரி சரி ஓகே அதே சாக்கோ பார் எல்லாமே அதே சேம் இன்கிரீ டியன்ஸ்தா
ஆ நீங்க கொஞ்சம் சாக்லேட் கூட எக்ஸ்ட்ரா போடலாம் அது நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும்
ஓகே ஓகே ஃபைன் ஓகே ம் டைமும் ஆயிடுச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் கெடச்சா நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி
உம் ரொம்ப நன்றி
எண்டுகால் கொடுத்தா கால் கட்டே ஆக மாட்டிங்குது
ஆமா கால் கட் பண்ண முடியல என்னான்னு தெரில
ஆமா எனக்கும் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு ஆச்சின்ன நீங்க கட் பண்றீங்களா
இல்ல நான் ட்ரை பண்ணிட்டேன் ஒரு நாலு தடவை கட் ஆகல
ஆ என்ன பண்